பாக்கிய நல்லாருக்கியா
நல்லாருக்கே சாப்டீங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க என்ன சாப்
ஓ மருமக என்னைய பாத்து பாத்து சிரிக்குதுனே
சிரிக்குதா
அ உன் பெரிய மருமக என்னைய பாத்து பாத்து சிரிக்குதுனே
ஏனா
ம் நம்ம ரெண்டு பேரு பேசுறத பாத்துதானே
ஆ அப்புடியா
ம் நக்கல் நயாண்டி அதிகமாயி போச்சுறா அந்த குட்டிக்கி
அ நம்ம ரத்த அப்டித்தா இருக்கு
ஐயோ ஐயோ என்னல்லா சண்டே ஸ்பெஷல்
ஆ எத்தன நம்ம ரத்த தான ஓடிகிட்டு இருக்கு எப்டிந்தாலு
ம்க்கு சண்டே ஸ்பெஷல் என்னனே
ஆ
சண்டே பெஷல் என்னடா அண்ணா
சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு அமாவாசைன்னா ஒன்னு இல்ல இன்னைக்கி வந்து ம் இன்னைக்கிதா அமாவாஸ் இன்னைக்குதான் முடியில வளரணு
அப்படியா நேத்தே ஸ்டார்ட் ஆயிரிச்சே
ஆமா அ நேத்தே ஸ்டாட் ஆகி இன்னைக்கி முடியிறவல கரெக்டா சன் சண்டே அதுமா அமாவாச வந்துருச்சி அதனால அதே உருண்ட கொழம்பு போட்ருக்காங்ங
அ
உருண்ட கொழம்பு உருண்ட கொழம்பு பருப்பு உருண்ட கொழம்பு
என்னவா
பருப்பு உருண்ட கொழம்பு
வெறுப்பு ருண்ட கொழம்பா
ம்
சாப்புடுங்க சாப்புடுங்க எங்க அண்ணியார்
அண்ணியார் இப்ப கொழந்தைகளுக்குல்லா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க என்ன ஸ்பெஷலு சாப்ட்டாச்சி
அ
சாப்ட்டாச்சு அங்க என்ன ஸ்பெஷல் மட்டனா சிக்கனா மீனா நண்டா
மலையா பாப்பா இன்னைக்கி ஒன்னு ஃபெஷல் இல்லண்னே ஈவ்னிங் தானே எதாவ்து சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்குப்புறொந்தே
ஈவினிங்கா ஈவினிங் வாங்கி எப்ப சமைச்சு எப்ப சாப்புறது
நைட்டு தானே
ம் நைட்டா
ம்
உங்க அண்ண என்ல பூரி கட்ட மாரி வீங்கி போயிருக்கா மூஞ்சிளா வீங்கி போய் குண்டாயிட்டா நல்லா உங்க அண்ணே பூரி கட்ட மாரி வீங்கில போயிருக்கியா
காசா பணமா அண்ணி டயத்துக்கு உண்ட சாப்பாடு செஞ்சு குடுக்குறாக அதனாலதே
அதா
ம் அண்ணி கவனிப்பு அதிகோ இப்ப
ம் உங்க அக்கா எங்க
அக்கா அவுக வீட்ல பூப்பட்டில இருக்குண்ணே
அங்கெ போயிருச்சா
ஆமாண்ணே நேத்தா முந்தா நாள் போனது அங்கெ ட சித்தி வீட்டுக்கு போனவடியே போனது
சேரி சேரி
ம்
ம் இன்னக்கி என்ன சாப் மதிய சமையலப்ப
சமையல் தக்காளி சாதம் ண்ணே
ம் தக்காளி சாதொ லெமன் சாதொ வருசையா சொல்லிக்கிட்டே இருக்கியே
ஏ கொழம்பு சாதம்ன் சொன்னே அதெல்லா கு தெரிய்லயாண்ணே வெஜிடபுள்லா எதுவுமே இல்லெல வெறு வெங்காயந் தக்காளி தா இருந்துச்சு
எதாவ்து வாங்கி எதாவ்து வாங்கி வைக்க வேண்டியதான
வாங்குனது முடிஞ்சு போச்சு இனிதா
ம்
சாரிண்ணே பாத்தரொ உழுந்துருச்சு
கிளியா வச்சிருக்க கிளி கத்துற மாரி இருக்கு கிளி கிளியா வச்சிருக்க கிளி கத்துற மாரிருக்கு
கிளி எல்லா இல்லணே நம்ம வீட்ல அங்கிரு பறக்கு பின்னாடி தென்ன மரத்துக்கு எதுக்கு வருதோ என்னமோ தெரியல
சேர் சேரி அம்மா இங்கதே இருக்காகலா அம்மா
அம்மா இப்பதே போனாக பூப் பட்டிக்கி நா போயி அங்கெ சமச்சு சாப்டுக் இருக்காங்கே இப்பதா ஃபோன் பண்ணாங்கே அவெங்க இப்பதே போனாங்கே அதுக போய் மூன் நாளாச்சு அம்மா இப்பதே போனுச்சு ம்
பிடிக்காது ஒனக்கு
இங்க நா போர் அடிக்கிற அளவுக்கு பிரியாவா இருக்கே அம்மாதா பிசி ஐட்டமே
ம்
எப்ப பாத்தாலு சமைக்க கழுவ கு பிள்ளைகல பாக்கவா ஏ கேக்குற
மேல பேல போலங்கிறியா
ம் ம் எங்க்குட்டு நா போறது எங்கெய்மே இப்ப போய் தங்குறதே இல்லண்ணே நா போன ஜோர்லே கெளம்பிருச்சு சித்தியலா திட்டுது ம் அத்தே இப்பதே கொஞ்ச நேரொ பேசிட்டு தூங்க போயிட்டாரு
லீவா இருக்கு
இல்லெ அவருக்கு காலைல காலைல ஆறு டூ பதினொன்னு திரும்ப ஈவினிங் ஆறு டு பதினொன்னு நைட்டு
சேரி சேரி
அவுகள் டூட்டி டைம் அப்டிதே
ம்
ம்
சம்பளம் போட்டாரா போட்லையா
இன்னம் போடல ணே
அதா நாளக்கி சர்ப்ரைஸா வரப்போறாரோ
ஆமாண்ணே அதே நெனக்கிறெண்ணே
ம்
ம் திட்டி கூட பாத்துட்டேணே காஸ் குடுப்பாருன்னு
ம்
மனுஷே திட்றதுக்கு ஆசர மாட்டெங்கிறே
ம்
ம் என்னவண்றது ஒ மச்சான
வருவாரு வந்து வெயிட்டா எறங்குவாரு மச்சா டம்மன்னு வந்து குதிப்பாரு சர்ப்ரைஸ் வச்சக்குவாரு
அது ஆல்ரெடி நெறைய சர்பரைஸ் கொடுத்து பூரிஞ்சு போயிருக்கு மறுபடியுமா சொல்லுங்க எடுத்து
சர்ப்ரைஸ் குடுத்து குடுத்து சர்பைஸ் குடுத்து குடுத்து ரொம்ப ஜா
சல்லுச்சு போச்சுனே
ஆ சர்ப்ஸ் உனக்கு சலிச்சு போச்சு
சர்பரைஸ்னா எப்பயாவது கொடுக்கணு எப்ப பாத்தாலு கொடுத்தா
ம் அது வேரு சாக்குங்கிறியோ
ம் ஏ நீ வேற என்ன கொடுமைய கெலப்புற தங்கச்சி அப்பறோ கொந்தளிச்சிடுவே
அ
ம்
இன்னைக்கு புதுவயலையு சந்தையோ
இன்னைக்கு புதுவயல் இல்லனே புதன்கெழமதா புதுப்பட்டியு புதுவயலு
இந்த ஐற மீன் கெடச்சா மட்டு சொலுட எனக்கு
டே கெடைக்கும்ல
ஐற மீன் தா கெடைகவே மாடிக்கிது
புதுவயல்ல லா கெடைக்கு புதுவயல் ல எல்லா மீனு கெடைக்கு
புதுவயல்லயு இப்ப கெடைக்கிறது இல்லயாம்ல
அங்கே கெடைக்குமே எல்லா வகையு கெடைக்கு
ம்
மொலகானி கெடைக்கு
நத்த கெடைக்கு புது இதுதா நா கேக்குறே ஐற மீன் தே வேணு ரொம்ப நாள் ஆச்சு சாப்ட்டு
ஆனா அந்த குட்டி குட்டியா பால் ஊத்தி கிளீன் பண்ணுவாங்களே அதத்தானே சொல்ற அதுத அங்க கெடைக்கு இல்லனா கட்டுமா அப்டி கெடைக்கு வாங்க வேணா ஒருநாளைக்கு கட்டுமாடிக்கு போய் சாப்ட்டு வருவோ
இதுக்காக கட்டுமாடி தா புதுவயல் நா ஓகே
எ வாங்குறதானேவே எத்தன வாங்காந்து உள்ள வச்சுக்கிறானுங்க தெரியுமா ஃபிரிச்சிக்குள்ள
ஆ
முஸ்லிம்ஸ் எல்லா அப்டித்தானே பண்றாங்க அறதாங்கில இருக்கற முஸ்லிம்ஸ் எல்லா ஆனா வாரோ ஒருக்கா போய் அங்க முழுசா எடுத்துட்டு வந்துராங்க கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி ஃபிரிசார்ல தள்ளி வெக்குறாக வேண்ணுன்றப்போ எடுத்துகிறாங்க பாத்துக
அது சாப்புடகூடாது அப்டி சாப்டோம்னா நம்ம வெளிநாட்டுல இருக்க மாரி ஆயி போய்டு நம்ம ஊர்ல ப்ளஸ் சாப்பிட்டதே நமக்கு ஒடம்புக்கு நல்லது
நெறைய டைம் இருக்கு
புதுவயல் ல போட்டாங்கன்னா சொல்லு நா
புதுவயல்ல போட்றாங்களா எ பிரெண்டு கிட்ட கேட்டு சொல்றேனே நா ஒரு நாள் போய் அங்க இருந்துச்சு பாத் விரா மீன்னு ஐர மீன்னு அப்பறோ நெத்திலி மீன்னு நெத்திலி மீன்லா ரேட்டு கூட சொன்னாங்கனே ஐநூறுயா அற
ஐயிர மீனுங்கிறது ஆத்து மீன் தா ஐற மீனா
ஆமா
ம்
இந்த மழ டையத்துல நல்லா கடைக்கும் அது மழ சீசன் டையத்துல
உன் கடைல கெடைக்குமோ நல்லா இருக்கும் முள்ளே இல்லாம அப்டியே சாப்டற மாரி இருக்கும் அது
அத கிளீன் பண்றதும் வேல மிச்சம் பத்து நிமிஷம் பால்ல ஊற வச்சமா சேத்து போயிரும்
மண்டேய பிச்சு போட்டுருவங்ல்ல
ஆமா அண்ணே லைட்டா புசுக்கு புசுக்கு அமக்கணும்னா குடல் குந்த எல்லாம் வெளிய வந்துரும் மாண்டையோட
ஆ ம் செரி
நைட்டுக்கு அங்க ஸ்பெஷல் அதே தானா
நைட் ஸ்பெஷல் அதாங்க எல்லா சாப்ட்டுட்டு இருக்காங்க மாத்தி மத்தி சாப் ப்பதா ஆளுக்கு ஒரு ஃபோன கொடுத்து ஃபோனை கொடுத்து ஊட்டிக்கிட்டு இருக்கு கைதா
ம் எங்களுக்குல்லா பத்தியம் முடிச்சு
நாலு ஆமா ச நெத்து சென்னது சு புதுப்படுதே ஏனா இந்த திங்ககிழமை அப்டிய இங்கிருந்து ஸ்கூலுக்கு போய்ர்லான் நினச்ச
ம் அப்டித்தான் சொல்லுச்சு எனக்கிட்ட இப்பத்தம்ப பேசிட்டு வெச்சுச்சு ம்
ஒ ஏசி அங்கேதான் போட்டிருக்கோ
ஆமணே நா இங்க பெரிய ரூமுக்கு தான் போட்டிருக்கு ஒரு ரூமுக்கு தான் போட்டிருக்கு ஹாலுக்கு போடணுமா சொல்லிக்கிட்டு இருக்கு வாங்கின கடன முதல்ல ஒழுங்கா கட்டு அந்த வீட்டல இருக்கிற மாரி வந்தா வாங்கி எல்லாத்தையும் சேக்கலா வேலைக்கு போயிட்டுன்னா யாரு தெண்டத்துக்கு எதுக்கு வாங்கி போடனும்
ரூம்ல உள்ள தொரந்து வுட்டு எல்ல‌ கதவை அடைச்சாலே ஹாலுக்கு வரும்ல
அதுக்கு ரெண்டு டென் அ வாங்கிருக்கணு
ம் ஆனா இதுதான் ஒன்றட டன் தா வாங்கியிருக்கு
ஒன்ற டன் தான் வாங்கிருக்கு
ஒரு டன்ன தான் வாங்கிருக்கேன் ஒரு டன்னே சூப்பரா வருது
ஹெ அவ ஒருத்தர் ஹாலுக்கு தனியா போட்ணுமா அந்த ரூமுக்கு போட்ணுமா
ம்
பாவ புதுசா ஏசியா கண்டுட்டி பயபுல்லயே ஏசி அங்க ஒண்ணு இங்கே போடண்ணுங்கிறாங்க
ம்
தேவையில்லைங்கிறேனே இப்ப உன்னு இருக்கு ஓகே இங்க யூஸ் பண்ற மாரி என்ன நீங்க சொல்ற மாரி எல்லாத்தையும் வாங்கி மாட்டிக்கலா
ஆமா இங்க கோட்டைக்கு அங்கய மாத்தி மாத்தி அழயற வெக்கருக்கு
அது இப்ப வேலைக்கு போயர்ணும் அப்ப யாரு போய் அங்க இருக்க போற அத சொல்லு
வேலைக்கு எங்கே போ போது அது வேலைக்கு ன்ன இப்போதிக்கு போ முடியாது எங்கய போது
போ போதா
கேட்டுட்டு திரியுது ஏனா போகாது வேலைக்கு ற
ம் இங்கே சுத்தி இருந்திறியா
ஆ இங்கேதான் இருக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இங்க இருந்துரும்ண்ணா
அதுதான் இங்க இருக்கிறிச்ச இது சொல்லுச்சுனே உன்கிட்ட இங்க ஏதாவது கே க்கணு அப்டின்னு கடையிட ஆரம்பிப்போ னு
காரக்குடியிலயா
ஆ ஹோட்டல் இந்த மாரி
அதுக்கு நான் ஏற்கனவே கேட்ட அந்த புள்ள தான் வேணாம் ன்டுச்சு
மறுபடியு உன்னய கேட்கணும்ல சொல்லிக்கிட்டு இருந்துச்சு
கேக்கு பாப்புறமா கேக்கு போல
ம்
இரு ஒரு நிமிஷோ கூப்பிடுறே இன்னொரு கால் வருது
ஆ பேர்னு